ஆஹ் சொல்லுடி ஆஹ் கேக்குது கேக்குது
அஹ் சொல்லடி என்ன பண்ணிட்டு இருக்க
வே நைட்டு டிஃபன் செய்யணு என்ன
ஆஹ்
இன்னைக்கு மாவு இருக்கு கொஞ்சோ இட் ஓகே ஓகே ஏதாது சட்னி அரைக்கலாமா இல்ல கொண்டக்கல்ல கொழம்பு இருக்கு அதையே வச்சி ஓட்டலமான்னு பாக்குற
அப்டியா சேர்
எங்க மாமா வன்டாங்க சேரி சேரி உம்
ஆமா சேரி உம்
உம்
உம் நானு இந்த சோழமாவு இருக்கு வெள்ள மாவு இருக்கு உருண்ட கொழம்பு இருக்கு அத வச்சு அப்படியே ஓட்டிரலான்ட்டு இருக்கே
ஊற வச்சு அரப்பியா இல்ல மாவு பவுட்ரா வாங்கிட்டு வந்து கலந்து
ஆஹ் ஊற வச்சு தாண்டி அரப்ப
அரப்ப சோளோ வெள்ள சோளம் அதுவாஇன்னுன்னு வழ்து மஞ்ச கலர் சோளோ இருக்குல்ல மக்காச்சோளோ அது இல்லைல்ல அஹ்ஹா அது வேண்டா அது நல்ல இருக்காது உம் உம் வெள்ளக்கலர் இருக்கு எவ்ளோ மண் நேரோ ஊற ஆஹ் ஒரு நால் மண் நேரோ இல்ல அஞ்சு மண் நேரோ அப்றோ புளிக்க வேற வெக்கணும்ல ஆமா புளிக்க வெக்கணு அது எப்போது போல நம்ம இட்லிகெல்லா அரப்போம்ல எட்டு மண் நேரோ நைட் புல்லா விடணுமா
ஆமா அந்த மாரி விட்டீனா ஆமா இது ஆனா இந்தந்த சிறுதானியங்கள் எல்லா கொஞ்சோ சீக்க சீக்ரோ புளிச்சுரோண்டி
உம் அதனா உளுந்து போடுவியா எப்படி இட்லிக்கு போடுற மெஷர்மெண்டு தானா இதுக்கு
உளுந்து வந்துட்டு கம்மியாதா போடுவ உம் எப்படின்னா இது ஒன்னு ஒரு ஒழக்கு சோளனா ஒரு ஒழக்கு புழுங்கரிசி அஹ்
உம் இல்லன்னா இட்லி அரிசி ஆஹ் அது மாரி போட்டுட்டு ஆஹ் உளுந்து சும்மா ஒரு கை போட்டு
சும்மா இத்தலோண்டு எல்லாத்தையு ஒன்னா போட்டு ஊற வச்சி அலசி ஊற வச்சுட்டனா அப்படி
உம் எல்லாத்தையு மொத்தமா சேத்து ஆட்டில்லா ஆஹ் மொத்தமா சேத்து அரச்சிடுவோ நாங்க நாலு பேருக்கு ஒரு அளாக்கு வெள்ளோ ஒரு அளாக்கு அரிசி
ஆஹ் காப்படியில ரெண்டு ஒளக்கு சரியா வரு ரெண்டு ரெண்டு நேரத்துக்கு வச்சுக்குவோ
ஓ காப்படினா அரப்படி கணக்கு உம்
ஆமா அந்த மாரி வச்சுக்குவோ நாங்க
உம் உங்களுக்கு உங்களுக்கு கம்மியா இருந்தாலு போது நெனைக்கிற உம் ஆமா இதேதா இதே மெஷரமண்ட் தா இந்த கம்பு தென உம் உம் உளுந்து எவ்ளோ போடுவே சொன்னா அரிசி ஒரு டம்ளர் இது ஒரு டம்ளர் உளுந்து கால் டம்ளரா உளுந்து கால் டம்ளர் இல்லடி ஒரு கையு ஒரு கையு
ஆஹ் ஒரு கை மட்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோ அவ்ளோதா உம்
அதுதா அந்த கால் டம்ளர் அளவு வந்துரு
வந்துரு ஆஹ் ஒரு கைனா வந்துரு ஆமா சேரி உம்
ஆனா ஒரு நாளைக்கி அரைச்சு பாக்குற எப்படி வருதுன்னு உம் ஒரு நாளைக்கி ட்ரை பன்னி பாரு வருமா அந்த மாவு வெறு தோச மட்டு தா ஊத்த முடியு இ்ல்ல இட்லி ஊத்தனுனா நீ இன்னு கொஞ்சோ
போட்டுக்கோ
போட்டு இட்லி ஊத்தனனா ஒன்ன கொ்ச உளுந்து
ஆஹ் ஒன்னும் கொஞ்சம் உளுந்து போட்டீங்கன்னா நல்லா பொசு புசு ஒரு நல்லா இருக்கும் ஆனா அது பொசு புூசு வந்தாலும் ஆ
நல்லாம் ஆறனனா நல்லா இரு ஆனால் அதுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட
சூப்பரா இருக்கும்ண்டி ஆமா
செய் ஆமா நல்லா வெங்காய தக்காளி போட்டு இன்னும் வந்து இந்த இது ஒரு பக்கமலாம் பண்ணுவாங்க கடையல்னுு தக்காளி கடையல்னே பண்ணுவாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் குக்கர்ல வேக விட்டுட்டு பருப்பு மொத்த போட்டு கடை வாங்க
அஹ் அத சொல்லுடி எனக்கு அது தெரியல எப்படிடி
உஹம் என்ன ஊத்திட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா மட்டும் தான் காரம் இதுக்கு வேற எந்த காரவூம்
அதாவது வெங்காயம்னா பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா
பெரிய வெங்காயம் சிப்பி சிப்பா வெட்டிக்கணும் நைஸா வெட்டக்கூடாது
ஆஹ சீப்பு சீப்பன்னா புரியல ஆஹ் ஆமா ஆமா ஆமா ஆஹ் ஆஹ் ஆஹ் உம் ஆமா
தக்காளியும் அப்படி வெட்டிக்கணும் பச்சை மிளகா ஆன பச்சை மிளகா வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும்
ஆமாடி பாத்து யூஸ் பண்ணணும்
உம் ஏன்னா கடையும் போது அந்த காரம் ஃபுல்லா வந்துடும் நம்ம நார்மலாக குழம்புக்கு போடும்போது கொஞ்சம் தான் இறங்கும் மீதி அந்த பச்சை மிளகலே இருந்துரும் இது கொஞ்சம் கடைவோல அதனால காரம் கொஞ்சம் அதிகமா வந்து அதனால பாத்து யூஸ் பன்னீடு எண்ணெ அடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போடணும் தக்காளி போட்டு நல்லா ப பச்சை மிளகா போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு அவ்வளோ தான் கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்துற ஊத்துவாங்க இல்லன்னா தக்காளியில தக்காளி வந்து நிறைய போடணும் இது தக்காளி கடைசல்ன்ன ஒண்ணு
ஓ சரி சரி அப்ப வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டா போதுமா
ஆஹ் வெங்காயம் ரெண்டு போட்டால் போதும் தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டாவே போதும் லைட்ட வந்ததுக்கப்புறம் பருப்பு மத்து போட்டு கடைவாங்க தெரியுமா அந்த மாதிரி கடைஞ்சு ஊதம்னா இது எப்ப தெரியுமா பண்ணுவாங்க தக்காளி வில கம்மியா இருக்கும் பத்தியா அந்த டைம்ல நிறைய தக்காளி கிடைக்கும் பத்தி த்தியா அப்ப வந்து எங்க வீட்டுல ரெகுலரா பண்ணுவாங்க நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா ரெகுலரா ம்ம் சுப்ரா இருக்கு இட்லி தோசைக்கு ம்ம் நல்ல டெஸ்ட் இருக்கு ஆனா என்ன எங்க வீட்டுல வந்து இப்ப பண்ண முடியாது ஏன்னா எங்க வீட்டுக்கருக்கு தக்காளினாவே பிடிக்காது
அது ஜென்ஸுக்கு வந்துட்டு தக்காளி நலெ
தக்காளி நால பிடிக்காது ஸ்டோன் வந்தெருமொனெ பயம் நார்மலாவே இளுக்கு தக்காளி டேஸ்ட்டே புடிக்காதுடி குழம்புல போட்டாவே தக்காளி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க
அப்படியா அப்புறம் எப்படி தக்காளி சட்னி எல்லாம் அரப்பநினு
சட்னி மட்டும் அரைச்சு சாப்பிட்டுப்பாங்க நல்லண்ண ஊற்றி சா சப்ட்பாங்க பச்சைையறைக்கிறோம் பத்தியா வதக்கி அரைச்சா சாப்பிட்டுருவாங்க ஒவ்வொரு நேரம் வெங்காயம் தக்காளி பச்சையை அரைப்போம் பார்த்து அந்த சட்னில்லாம் சாப்பிட மாட்டாங்க பிடிக்காது அந்த செடனி எல்லாம் சுத்தமா சாப்பிட மாட்டாங்க உங்க பா உங்க பாப்பா சொன்ன மாதிரி எங்க ஃேமிலி வந்து தேங்காய் சட்னி ஃேமிலி நீ எப்பா தேங்காய் சட்னி குடுத்தாலும் சாப்பிடுவ எப்ப தேங்காய் சட்னி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க எப்ப எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க கெட்டிய கொடுத்தாலும் சாப்படுவாங்க நல்லா தண்ணியாக கொடுத்தாலும் சாப்டுவாங்க பச்ச மிளகா போட்டாலாம் சாப்படுவாங்க வர மிளகா போட்ட கூட்டானு சாப்பிடும்
அயயே இது டேஞ்சர் எடி
உம் இவங்க தேங்காய் சட்னி நான் சொல்லிருவா உங்க பேமிலியே தேங்காய் சட்னி ஃபேமிலின்னு சொல்லிிருவேன் நமக்கு தேங்காய் சட்னியே நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தேங்காய் சட்னியே தொண்டையில இறங்காது
ஆம்மா
ஆம்மா இவங்க அப்படியே பழகிட்டாங்க இதுலயே நீ பீக்கங்காய் போட்டனா பீக்கங்காய் கடையில் ஆயிரும்
ஆமா இந்த இதெல்லாம் இதெல்லாம் வெப்பொம்பல கோஸ்மல்லிலா நீங்க அப்டியாது
ஆஹ் கோஸ்மல்லி வைப்பேன் அது ஈஸிதான்
ஆமா நீனே மல்லி சட்னி எப்படி டி பண்ணுவ
மல்லி சட்னி ரெண்டு வகையா பண்லா ஒண்ணு வந்து வதக்கு சட் னி அரைக்கிற மாரி வெங்காய தக்காளி வர மொளகா அ வர மொளகா போட்டுட்டு லவாஸ் லாஸ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மல்லிய போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிரணு
ம் செரி
வதங்கக்க கூடாது இல்லைன்னா அது டேஸ்ட் மாறிரு அ அந்த மாரி பண்ணா இன்னொன்னு வந்து என்ன பண்ணலனா பச்சையா அரைக்கணு எதுவுமே அடுப்பே யூஸ் பண்ணக்கூடாது பச்சையா வந்து மல்லி ஆ இஞ்சி பச்ச மொளகா அவ்வளோதா இஞ்சி பச்ச மொளகா வேணும்ன்னா ரெண்டு பூண்டு போட்டுக்கலா போட்டுட்டு அரைச்சிட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு அ தாளிச்சு மட்டு கொட்டணு கடகு உளுத்தம்பர்பு போட்டு கருவாப்பல போட்டு தழச்சு கொட்டணு எப்படி சொல்லு
போட்டு கடுகு போட்டு உளுந்து போட்டு கடலைப்பருப்பு போட்டு வர மொளகா இல்லைன்னா பச் ச்ச மொளகா எது வேணுமோ அத போட்டுட்டு வெள்ளைப்பூடு போட்டுட்டு நல்லா வதக் கிட்டு புளி கொஞ்ச போட்டுட்டு கொத்தமல்லி கொத்தமல்லியு கருவேப்பல்லையு சேத்துதா போடுவ
எப்மே சேத்துதா போடுவா புள்ளைகளுக்காக பிள்வைக கருவுப்புல சாப்டாதுல்ல இந்த மாரி அரைச்சு போட்டு சாப்பிடுக
ரெண்டையு போட்டு வதக்கிட்டு பஸ்ட்டூ ஆ கொத்தமல்லி தலைக்கு முன்னாடி தேங்காய் போட்டு வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டு லைட்டா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு அரச்சு
ஆஃப் பண்ணிடு பண்ணாம இது வெறும் மல்லி மட்டு வதக்
அ ஆ ஆமா வெறும் மல்லி மட்டு தேங்கா இதேதா நீ சொன்னேல அந்த பச்சையா மல்லி சட்னி அரப்போம்னு அதேதா இதேது ஏ நா பச்சையா அரச்சு தாள்ச்சு கொட்டுவே தேங்கா போடுவே கொஞ்சோ
ஓ செரி செரி ம்
ம் எங்க வீட்ல அத எல்லாமே ரொம்ப நம்ம அதே மாரி நம்ம ஊர்ல செய்யற அந்த வதக் க சட்னியு ரொம்ப புடிக்கு எங்க வீட்ல இந்த ரெண்டு சட் னியு புடிக்கு அப்பறோ தக்காளி சட்னி வெறு பச்ச மொளக மட்டு எண்ண ஊத்தி வதக்கி வெங்காயோ தக்காளி மட்டு போட்டு வதக் வெள்ளபூடு போட்டு வதக்கி சும்மா அரச்சு உட்ட அதுவு புடிக்கு
ம் ஓ
அப்புற தக்காளி கொழம்பே மூணு டைப்பா
ஆமா ந உங்கே உங்க ம் உங்க ஏரியால இருக்கறவங்களே தக்காளி குருமா பண்ணுவாங்க நல்லாருக்கு
ஆமா ஆனா அது நான் நா கத்துக்கிட்டது வந்துட்டு நம்ம வீட்டுலதா நம்ம ஊர்ல தாண்டி க த்துக்கிட்டே
தக்காளி குருமாவையா
ஆ ஆமா தக்காளி தேங்கா அரைச்சு ஊத்துறது ஒண்ணு தக்காளி வேக வச்சு சி அந்த தோலை உரிச்சு அத அரைச்சி போட்டு தாளிச்சு கொ ட்றது ஒன்னு அப்பற வெங்காய தக்காளி வெள்ளைப்பூட வதக்கிட்டு அரைச்சிட்டு தாளிச்சுவுடுற அ எல்லா பொடியு போட்டு தாளிச்சுவுடுறது ஒண்ணு இப்படி பண்ணு வே இத்தன பண்ணாலு சமாளிக்க முடியலடி
லாஸ்ட்ல பண்ணதுதா எங்க அக்கா எனக்கு ஒரு தடவ சொல்லி் குடுத்தா
ம்
தக்காளி குருமானான்னு சூப்பரா இருந்துச்சு
ம் நல்லா இருக்கு அது சூப்பரா இருக்கு
எதாது லீவுக்கு வரும்போது ஒரு நாள் செஞ்சு குடுத்தா நல்லா இருந்துச்சு
அப்டியா
ம்
ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு தக்காளியே பிடிக்காததுனால நீ கஷ்டந்தா உனக்கு இதெல்லாம செய்யறதுக்கு
சாப்டவே மாட்டாங்க நா உங்களுக்கு அதுக்குதா பே பிரச்சனையே இல்லாம தேங்கா சட்னி அரைச்சு வச்சுட்டு போய்ருவே நா ஊருக்கு போனா எங்க வீட்ல தேங்கா சட்னி அரைக்ககூடாதுன்னு சொல்லிருவே எங்க அம்மா வீட்ல நா ஊருக்கு போற வரைக்கு தேங்கா சட்னி அரைக்காதீங்கன்றுவே இங்கே தா தோங்கா சட்னி சாப்டுட்ருக்கோ அப்றோ அங்கயு போய் ஏ தேங்கா ச சட்னி சாப்பணு அதனால சொல்லிருவே அவ
ஆ நல்லாருக்கு எனக்கு பிடிக் கு ரொம்ப சேரிடி இருடி பாத்துட்டு கூப்புறேண்டி இரு அ
ஆ சேரி
ஆஹா